கேட்குது
வணக்கம் ப்ரோ
சாப்ட்டீங்ளா சும்மாதா ப்ரோ பாத்துட்டு இருக்க சாப்ட்டீங்ளா
அ இல்ல ப்ரோ இனிமேதா சாப்டணு நீங்க
அ இப்பதா ப்ரோ சாப்ட்ட அப்றோ ப்ரோ கிரிக்கெட்லா பாப்பீங்ளா
அ ஐ பி எல் ப்ரோ ஐ பி எல் தா நா நீங்க
அப்டியா இல்ல வேற எதாச்சும் கேம் தெரியுமா இல்ல உனக்கு
எந்த மாரி ஆன்லைன் கேம் சொல்றீங்ளா ஃபிசிகளா
ஆ ஆன்லைன் கேம் ஃபிசிக்கல் கேம் எதுண்டாலும்
ஆன்லைன் பப்ஜி
ஓ ஃபர்ஸ்டு பிளேயரா நீங்க
ஆமா ப்ரோ நீங்க
நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோ
ஓ ஃப்ரீ ஃபயரா ப்ரோ நம்ம வெளாடுனதில்ல அது நமக்கு தெரியாது பப்ஜி தா ஆமா
பப்ஜில பிளேயர் போலியே
அ அவரேஜான பிளேயர் ரொம்ப நாளா வெளாடிடு இருந்த இப்ப வெளாடுறது இல்ல
ம் கொரோனா டைம்ல வெளாடிட்டு இருந்தீங்க
ஆமா ஆமா அப்ப ரொம்ப பீக்ல கேம்லயே தா இருந்தோ இப்ப அப்டி இல்ல
அந்த டைம்ல ஃபுல்லாவே கொஞ்சோ எப்டி ப்ரோ மழல்லா வருதா
இங்கயா ப்ரோ
ம்
இல்ல ப்ரோ மழ தூறல் போட்டுது
ஆ ஆ
அவ்ளோதா மழலா வர்ல அங்க எப்டி இருக்கு
இங்க லைட்டா தூறல் போட்டது மழ வர்ல
ம் காலேல இருந்து ஒரே வெயில் அடிச்சது இப்ப மழ பெய்ற மாரி இருக்கு
ஆமா ப்ரோ நைட்ல தா மழ வருது
என்ன கிரிக்கெட் எல்லா விளையாடுவீங்களா ப்ரோ
ஆ விளையாடுவே ப்ரோ
ம் ஐ பி எல் எல்லா பாப்பீங்ளா
ஆ கிரிக்கெட்ல எல்லாமே ஐ பி எல்
ஆ எந்த எந்த டீம் பிடிக்கும் உங்களுக்கு
பஸ் சி எஸ் கே தா ப்ரோ
ஓகே சி எஸ் கே தா நம்பலாமா
அப்டியா
ஆ நெறைய பேர் ஆர் சி பி லா இருப்பானுங்க நீங்க அது மாரி இருக்கீங்களானு பாத்
இல்ல இல்ல ப்ரோ நம்ம எப்பவுமே சி எஸ் கே தா எப்டி ஹர்த்திக் பாண்டியா வருவார்னு நெனைக்கிறீங்களா
தெரியல அது ஃபேக்னு சொல்றாங்க
ப்ரோ ட்ரேடு நடக்குது ஆனா கன்ஃபார்ம் சி எஸ் கே க்கு தா வருவாரான்றது டவுட் ட்ரேடு வந்து கன்ஃபார்ம் தா இல்ல இல்ல ஏழு டீம் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க
ஆ
அதுல எந்த டீமுக்கு போவாருன்றது கரெக்டா தெரில
ஆமாங்க ஆன சி எஸ் கே க்கு வந்தா நல்லாதா இருக்கும்
ம் ம்
பாவம் ப்ரோ ஹார்த்திக் பாண்டியா அந்த டீம்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்படு
அதா கரெக்ட்தா நீங்க எப்டி ப்ரோ பசங்க கூடவு வெளிய எல்லா சுத்துவீங்களா ஜாலியா
ஆமா ப்ரோ எப்பவுமே வெளியில தா இருக்கோம் இப்பயும் வெளியிலதா இருக்கோம்
ஓ அப்டியா எங்கெல்லா சுத்துவீங்க
எ டெய்லியும் என்ன பண்ணுவனா காலையில காலேஜ் போறோ ஈவினிங்க் வர்றோ வந்து நைட்டு இங்க நம்ம வீட்டு பக்கத்துல பங்க் இருக்கு பெட்ரோல் பங்க்கு
செரி
அதா நம்மளுக்கு அட்டி மாரி அங்க பசங்க எல்லா கும்பலா இருப்போ அப்புறோ அங்கந்த டீ கடைக்கு போறது அப்புறோ அவ்ளோ தா ப்ரோ
ட்ரிப் எதும் பிளான் போட்டு போலையா
ஆ ட்ரிப்பு தான் ப்ரோ நெக்ஸ்ட் ஆகஸ்ட் போறோம் ப்ரோ நெஸ்ட் மந்த்து
ஆகஸ்ட் பதுனஞ்சு போறீங்களா
ஆமா ப்ரோ பதுனஞ்சா இல்ல பன்னெண்டு அந்த தேதி கன்ஃபார்ம் ஆகல ஆனா அந்த பதுனஞ்சு இல்ல இல்ல வயநாடு வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி போயிட்டோ வருஷம் வருஷம் ஒரு ஊர் போவு போவாத எடமா
ஓஹோ
இப்போ வந்து பிளான் என்ன பண்ணியிருக்கோன்னா ஆலப்புழா போயிட்டு வால்பாற அதிரப்பள்ளிலா வேன் ப்ரோ இங்க பசங்க இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ்லா நாங்க எப்டினா மந்த் மந்த்லி சீட்டு மாரி பிடிப்போ ஐநூரூவா ஒரு ஆளுக்கு
ஆ
ஒரு இருவத்தி அஞ்சு பேரு சீட்டு புடிச்சு நாங்களே அத வட்டிக்கு வுட்டு எங்களுக்குள்ள அதுல காஸ் எக்ஸ்ட்ராவும்
எவ்ளோ மாசோ ஐநூரூவா கட்டுவீங்ளா சீட்
ஆமா ஐநூரூவா இது டூருக்காக அந்த சீட்டு இப்ப நம்ளுக்கு வேனா
ஆ
இப்ப பசங்களுக்கு ஏதுனா பினான்சியலா இஷ்யூ இருந்தா அதுலயே வட்டிக்கு காசு எடுத்து காட்டுற மாரி
ஆ
அப்டியே வந்து காசு கொஞ்சோ எஸ்ட்ரா ஆவு போடுறப்போ நம்ம கட்டுற காசு இல்லாம எக்ஸ்ட்ரா வட்டி காசு அதுல்லாம் அப்டியே ஒரு ஒண்ணு ஒன்ற வரும் ப்ரோ அவரேஜா எப்பயுமே வரது
ஒன்ற லச்சமா
ஆமா
ஒன்ர லச்சமா சீட்டு போட்டு வரு
ஆமா ப்ரோ
ஓ மொத்த பேத்து சேத்தா
ஆமா ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து ஒரு த்ரீ இயர்ஸா போய்ட்டுருக்கோ
இப்ப அந்த காசுலே எல்லாமே செலவு சாப்பாடுல இருந்து எல்லாமே
எல்லாமே அது நம்ம வந்து இங்க டிரெஸ்சு பகு பேக்கேஜ் நம்ம எட்துன் போவோ அவ்ளோதா
ஆ
நம்ம டீல இருந்து டீ குடிக்கிருதா டீ ஸ்நாக்ஸ்சு எல்லாமே அதுல
ரூம்லந்து சூப்பர் ப்ரோ இது நல்லா இருக்கு எத்தன பேரு
நாங்க இருவத்தஞ்சு பேர் போவோ எப்பயுமே எல்லா வருஷம்
சூப்பர் ப்ரோ ஜாலியா என்ஜாய் பண்றீங்க
இருபத்தஞ்சு பேர் போவோ அட‌ ஸ்டே வந்து நாலு நாள் ஸ்டே பண்ணுவோ
ஓகே ஓகே ஓகே கரெக்டா பத்துமா காசு
ஆ ப்ரோ இங்க ட்ரிப்பு அண்ணல்லா இங்க போனவங்கலா நிறைய ட்ரிப்பு போய்ட்டு தா வருவாங்க அடிக்கடி அவங்க வந்து ரூம்ஸ்லந்து ஆமா அது இல்லாம ரூம்ஸ்லா அங்க தெரிஞ்சவங்கதா ரூம்லா ரொம்ப கம்மியாவே எடுத்து தங்கிட்டு இருப்போ
ஆ ப்ரோ இப்போ ஒன்ர லச்சோன்றீங்கல்ல இருவத்தஞ்சி பேருக்கு கரெக்டா போய்டுமா சாப்பாடு எல்லா ரூம் எல்லாமே
மீறும் ப்ரோ வருஷோ வருஷோ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இப்ப இருபத்தஞ்சு பேர்னா மீதி ஒரு ஒரு ஆளுக்கு ஐநூரூவா வர மாரி மீறு அந்த மாரி காசுலா அந்த மாரி இப்போ இப்போ வருஷோ வருஷோ போவோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல போனோ ஃபர்ஸ்ட்டு அப்போ வந்து கொடைக்கானல் போனோ கொடைக்கானல் ஊட்டி வயநாடு கேரளா
சூப்பர் ப்ரோ
இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி நாள்ல வந்து வய வாகமான் வயநாடு அந்த சைடு போனோ ரெண்டாயிரத்தி இருவத் த்தி அஞ்சுல மறுபடி மூணாறு போனோ மூணாறு கொடைக்கானலு அப்டியே இப்போ இந்த இயரு கொடைக்கானலு ஒன் டே
ஆ
அப்பறோ ஆலப்புழா வால்பாறை அந்த மாரி அதிரப்பள்ளி அந்த மாரி இ சொல் போறோ
பக்கத்துல பக்கத்துலியே
ஆமா அது இல்லாம இப்ப நம்ம கூட வர அண்ண வச்சிருவாரு அங்க ரூம் லீஸுக்கு எடுக்க போறாரு கொடைக்கானல்ல ஆமாமா அவருக்கு ரொம்ப அடிக்கடி டூர் போய் அவருக்கு அங்க எல்லா தெரிய வந் தெரிஞ்சிருச்சுல்ல
ஆ‌ ஆ
இப்ப அவரு அங்க ரூம லீஸுக்கு எடுத்து அவரு நடத்துற மாரி
சூப்பர் ப்ரோ அப்ப கொடைக்கானல் போனா உங்கள காண்டக்ட் பண்ணலான்றீங்க
கொடைக்கானல் மட்டு இல்ல ப்ரோ கொடைக்கானல், கேரளா கேரளாவுல நீங்க மூணாறு டூரிஸ்ட் பிளேஸ் எங்க போனாலு எல்லா இடத்துலயு நாங்க ரெகுலரா போய் பழக்கமான எடோந்தா நாங்க அங்க இருந்து ரூம்ஸ்ல்லா எடுத்து இது பண்றோ கம்மியா பண்ணுவோ
போற
இது காப்பிய ஓ ஏ ப்ரோ இங்க கொடைக்கானல்னா நம்மளுக்கு சென்னை இந்த கொடைக்கானல வந்து சிட்டி கொடைக்கானல் போயிருக்கீங்களா
போயிருக்கே ப்ரோ போன வருஷோ போனே
ஆ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்க சூசைட் பாயிண்ட் தா சிட்டி வியூன்னு இருக்கு அந்த எடோ
ஆ ஆ
அங்க பேரிக்கா தோட்டெல்லா இருக்கு அங்க நம்ம பேரிக்கா அப்டியே சாப்ட்டுடே அங்கயே ரூம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அங்கதா ரூமு ஆ
ஆ
அங்கெல்லா கம்மியா பேசி நம்ம ரூம்லா எடுக்கலா நாங்க அதனாலதா எக்ஸ்ட்ராலா காசு மீந்ததுனா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணுவோ
ஆ
அதாவது போன இயர் தா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபோ நாலு நாள் ஸ்டே பண்ணோ அதுக்கு முன்னாடி மூணு நாள் தா ஸ்டே பண்ணுவோ போன வருஷோ வந்து கொஞ்சோ காசு இந்த மாரி மீந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒன் டே அப்டி பிளான் பண்ணோ
சூப்பர் ப்ரோ
ஆ ப்ரோ இந்த இயர் வந்து ஆகஸ்ட் போறோ இப்ப ஆமா நானு சீட்டு கட் நானு சீட்டு தா கட்றே ஆனா இது வரைக்கு எல்லா வட்டியிலயே போது நம்மளது கட்ல லா ஃபைனலா கட்டிக்கலான்னு அப்டியே இருக்கு ஃபைனலா ஒரு சிக்ஸ் தௌஸண்ட் வரு அப்ப ஐயாயிரோ கட்ட வேண்டியது வட்டி வட்டி சேத்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாரி வரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வரு
சூப்பர் ப்ரோ வெளிய வெளிய போய் ஏதா கேம்லா விளாட மாட்டீங்களா
நார்மலாவா இங்க வாலிபால் கிரௌண்ட் இருக்கு ஊர்ல
ஓ வாலிபால் விளாடுவீங்கலா
ஆ வாலிபால் விளாடுவோ கிரிக்கெட் ஈவினிங் சன்டே சேட்டர்டே ஈவினிங் விளாடுவோ ஒரு ஃபோ த்ரீ ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கு
ஆ ஆ
ஆ எல்லாமே நம்ம ஊர் பசங்க எல்லா கும்பலா அன்னக்கி வேலைக்கெல்லா அன்னக்கி லீவுல்ல எல்லாரு அடுத்து சட்டர்டே சன்டேல போய் கிரௌண்ட்ல ஆ அது வந்து அப்ப அப்பதா ப்ரோ செய்வோ அப்டியே சிக்கன் அது மாரி ஏதாச்சு
ஆ
இதோ போன வீக் கூட ஸ்கூல் பசங்க கூட சாப்ட்டோ செஞ்சி பிரியாணிதா
பிரியாணி செஞ்சி சாப்ட்டீங்களா எப்டி இருந்துச்சி
வேஸ்ட் ப்ரோ பிரியாணி பசங்க யார் யாரு செய்யல எல்லா ஃபர்ஸ்ட் டைமு
ஓ புரியிது புரியிது
ஸ்கூல் முடிச்சி த்ரீ இயர்ஸ் அப்பறோ மீட் பண்றோ ஒரு பிரியாணி செஞ்சி ஒழுங்கா செய்யல அரிசி வேவல ப்ரோ
அப்டியா யூடியூப் பாத்து செய்ய வேண்டிதா
யூடியூப் பாத்துதா ப்ரோ உங்க செலவே சாட் ஜி பி டில போட்டு வாங்குனானுங்க ப்ரோ
ஓ‌ஹோ
அந்த அளவுக்கு தெரியல அவுங்களுக்கு சார்ஜிபிடில கூட்டு செலவு வாங்குறானுங்க
ம் ஒண்ணு சாப்ட்லையா ஒன்பதராவ போதே ப்ரோ ஒன்பதர ஆய்ச்சு
புரில ப்ரோ
உன்னு சாப்புலையா நீங்க நைன் தேர்ட்டி ஆவுது
இல்லேல்ல இனிமேதா இங்க பங்க்ல சொன்னல பசங்க கூட இருக்கோ இதுக்கப்பறந்தா ஒரு போய் சாப்ட்டு அப்ரமா
நல்லா என்ஜாய் பண்றீங்க போல லைஃப்ப
ம் நீங்க என்ன பண்றீங்க வீட்ல இருக்கீங்ளா
ஆமா ப்ரோ வீ்ட்லதா இருக்கே காலேஜ் முச்சுட்டு
ஓ எப்ப முடிச்சிங்க காலேஜு
இப்பதா ஒரு ஒன் மந்த்த் இருக்கு ஒன் மந்த்தாகுது
சேம் ப்ரோ நானு
இல்ல நான் ரெண்ட் டிகிரி முடிச்சிட்டே
ரெண்டு டிகிரியா ஓகே ஓகே ஏ நம்ம இப்பதா டிகிரி முடிச்சிருக்கோ யூ ஜி
அப்டியா செரி ப்ரோ வேற மழ வேற வர போகுது மழ ஸ்டார்டாவுது
இங்கேயு அப்டிதா தெரியுது காத்து அடியுது மழ வராதுன்னு நெனைக்கிறே காத்தடிச்சா
சேரி ப்ரோ இதோருங்க
ஓகே